ஹலோ ஹலோ ஹலோ அடுத்த கால் ஹலோ ஹலோ அ கேக்குது
ஹலோ சொல்லுங்க
என்ன சட்டிப்பான உருட்ட சவுண்ட் கேக்குது
போட்டுதா குத்து வரண்டி ஒண்ண
போதும் தண த சரிய ஏ ஒழுங்க கிளியரா கேட்கல நீ வேலைய முடிச்சுட்டு மெசேஜ் பண்றியா
இல்ல நாஞ் சொல்லு நா ஆ நெட்டு கீழ போயிருந்தனா மேல தானே ஒழுங்கா நெட்டு கெடைக்கு இல்லைனா கீழ பெட்ரூம்ல கெடைக்கு பெட்ரூம்லெல்லா அப்பா படுத்து கெடந்
ஆ ஆ
சொல்லு இப்போ பிரச்சன இல்ல
ம் ஃபஸ்ட்டு நெட்வொர்க் இல்லாம எதுவு இப்ப கேக்கவே இல்ல ஒன்னு
ஆமா அங்க நெட்டு கெடைக்காது நெட் இல்ல நெட் இல்லாத எடத்துல இருந்தா இப்டிதா பிரேக் ஆயி கேக் போனனா கேக்காது ஆமா
இது இல்லனா
அ ஒருே இடத்துல இல்லனா நமக்கு தெரியல நம்ம வீட்டுல ஒன்னு ரெண்டு இடத்துல தான் நெட்டு கிடைக்கும்னு அதுல மட்டும் உட்கார்ந்தா தான் கேக்குது
நேரமா நா நடந்துட்டு வந்தே அதா ஒனக்கு கேக்கல ஒன்னு
ஆ ஆ நா தா இப்ப கீழ போனே தண்ணி குடிப்போ தண்ணி உனக்கு மேல ஏறி கொண்டுவர மாட்டே
ம் அ
அப்ப சரி தண்ணி குடிச்சிட்டு வரும் வந்துட்டு பூனே போயட்டு அவங் போய் அங்க இருந்தே கொஞ்ச நேர சேரி நடைல இருந்தே எங்க அம்மா அப்பந்தா பே
அ அ
அது சேரி கொஞ்ச பழ ஒரு பழ அவிச்சு வெச்சிருந்து
அவிச்சா
ஆமா வாழப்பழத்த அவிப்பாங்கல்ல
ஆமா எதுக்கு சுகர் இருந்தா தான அவிச்சு சாப்டுவாங்க
இல்ல இல்லாட்டாலா ஏத்தங் பழத்த எப்பயாவுது அத அவிப்பாங்க சும்மா எல்லாம் சுகர் இல்லாட்டாலா அவிப்பாங்க
ம் நல்லா இருக்
சின்ன ஆ‌ சின்ன வயசுல வந்து கொஞ்சோ கூட இனிப்பா இருக்கு நல்லா பழுக்காம லைட்டா கொஞ்சோ தின்னாக்கு பக்குவமா இருக்குல்ல அ அந்த டைம்ல நம்ம அவுச்சுட்டோம்னா கொஞ்சோட நல்லா இருக்கு நல்லா வேக விட கூடாது கொஞ்சொ கரெக்டா வேக வச்சு எடுத்தா கொஞ்சொ நல்லா இருக்கு இது வந்து நல்ல பழுத்த பழோ நல்ல பழுத்த பழோ அவ்வளாவா நல்லால்லையா இந்த பழத்த இப்டி சாப்பிடதா நல்லது இந்த பொதுவாயே இல்ல பொதுவாயே இந்த ஏத்தம்பழத்த வேக வச்சு சாப்ட்றது நல்லதா ஆம் சும்மா என நா சாப்டவே மாட்டே ஏ ஏத்தோ பழோ அவ்ளோவா பிடிக்காது
முன்னாடி மாரி டியூஷன் போன எடத்துல டியூஷன் ஆண்டிக்கு சுகர் உண்டு அப்ப அவங்க அவிச்சு போட்டுட்டு சாப்பிடுவாங்க ஸ்வீட்னஸ் கம்மியாருக்கு அவிச்சா
ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்குண்ணா
ஆமா
ஸ்வீட்னஸ் அதிகமா தா இருக்குற மாரிருக்கு
ஆ அவங்க கம்மியா இருக்கும்னு தா சொல்லுவாங்க டாக்டர் அப்டிதா சாப்ட சொல்லியிருக்காங்க அந்த வீட்ல அந்த மாமா ஆன்ட்டி ரெண்டு பேருக்குமே சுகர் உண்டு
நாங்க எங்க அப்பாக்கீ வைத்யர்ட்ட போறப்போமோ அவிச்சு சாப்டுங்க இல்லன்னா தீல போட்டு சுட்டு சாப்டுங்கன் சொல்லிருந்தே
ம் சுட்டு சாப்ட்டா நல்லாவா இருக்கு
தெரியல ஆனாந்த கிழங்கெல்லா சுட்டு சாப்டா நல்லாருக்கும் பத்திருவியா
கிழங்கோக்கே இது பழோம்லா
ம் இது பாய்க்கா மில்ச்சு நா கேட்டே இருந்தாலே எப்டி இருக்குன்னு பாப்போ அம்மா ஒரு பழத்ல போட்டு சுடுங்கன்னு லே ம் இது போட்டேங்க ஜா அம்பலோ கறிகொண்டைல கடந்து கறிஞ்சோறு மாரி இருக்கு அப்டின் அப்பறோ யாரு சுட்டு காரு என்ன செய்ய சக்கரவள்ளிகெழங்கு சுட்டு சாப்ட்டா சூப்பராருக்கு
தெர்ல நா சுட்டு சாப்டதில்ல
நாங்க இட்லி பாத்திரத்த வெச்சு வுடால அவிப்போ ஆனா எப்பமா இருக்கா அடிமுந்திக்கு முழுசா அடுப்ல தூக்கி போட்டு சுட்டுசுண்டு
அது மீன் கொழம்புல போட்டு சாப்ட நல்லாருக்கு கெழங்கு
அந்தக்கெழங்கு இல்ல சக்கரவள்ளி சக்கரவள்ளி கெழங்கா மீன் துருல ஆ நான் இது மரிச்சனை கெழங்கு தா இருக்கு சக்கரவள்ளி கெழங்குமே சுட்டா சூப்பரா இருக்கும்னு சொன்னே
நா ஒரெ கெழங்குமே சுட்டு சாப்ட்டது இல்ல
நா எங்குளு‌க்கு ஆ இப்போ அதுன்னா ஆசையா இருந்துன்னா செரி இத சுடுவோ எப்டியாது ஒரு சும்மா ஒரு எக்ஸ்ப்ரிமெண்ட் மாதிரி சுட்டு பாப்போ இது சுட்டு பாப்போ தூக்கி அடுப்புல போடுங்க அப்டின் சொல் இருக்க விட மாட்டோ அப்ப செரின் சொல்லிட்டு கேகி ஒடலான் சொல்லிட்டு தூக்கி போடுவாங்க அடுப்புல எல்லாத்தையு போடம்பனு மேக்சிமம் கொழம்புக்கு இந்த இது மாரிதா இது மாரி மயக்குங்கவாங்கள மயக்கீர துண்டுகெழங்குதா ப்பாங்க ஆனா எப்பவாது இப்டி நாங்க கேட்டா மேக்சிமம் பண்ண மாட்டாங்க எப்போவாவ்து கேட்டா மட்டு அப்டு சுட்டு தருவாங்க
நாசக்கீ
ம் ஆசக்கிதா சும்மா
திடீ திடீர்னு நெட்வொர்க்கு கெடக்காது திடீ திடீர்னும் நல்லா கடக்கீது
ஆஹ கால் வர்றதே பெரிய விஷியோ
அதுக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த புராஜெக்ட் முடிய போகுதுன்னு சொல்லி இருந்தேன்லா ஃப்ரெண்ட்ஸ்கெல்லா ஷேர் பண்ணனு
வினிஷாக்கா வந்து குமுறல்கள சொல்லி குமுறிட்டுருந்தாங்க
வர்ஷாள பத்தி கே கேட்டியா வர்ஷா என்ன ஆனான்னு
ஆ ம் எனக்கு தெரிஞ்சு அவ்ள பத்தி யாருக்கும் ஞாபக இல்ல நெனைக்கே
மறுசால பத்தியா
ஆமா
நாளு ஆச்சுல்ல கொஞ்சோ என்னைய மறந்துருப்ப பின்ன காலேஜ்ல இருந்த ஆம என்னை மறந்துருப்பன்னு பறந்த காலேஜ்ல என்ன மூஞ்ச நெறைய தடவ பாத்ததே இல்ல
ஒரு வேள ஞாபகம் இருந்திருக்கு இருந்தாலு வர்ஷா வந்து அதுக்கு பெறகு யாருகூடையுமே காண்டக்ட்ல இல்லல்ல ன எப்டி ஃபோன் பண்ணா கூட அட்டென் பண்ணாம இருந்தா எப்டி
ஆமா நா எல்லா எவ்ளோ ஆசையா ஆர்வமா கால் பண்ணே
இன்விடேஷன்லா குடுக்கும்போ கால் பண்ணும்போ எல்லாருமே அட்டன் பண்ணாங்க எடுத்து ஒரு பதிலாவது சொல்லுவாங்க இல்ல கையில தர வேண்டா ஃபோன்ல அனுப்பணு
நானா ஏது இவ்ளோ வேரு பதறி எல்லாரு கால் பண்ணாலாது கால் பண்ணுவாளுவ இதுதா விஷ்
ஆ இவா ஒரு மாதிரி கால் பண்ணாலு மெசேஜ் தா பண்ணுவா எனக்கு அதுதா கடுப்பு லாருக்கு கால் பண்ணா ஒன்னு கால் பண்ணி ஒரு பதில் சொல்லணு இது கால் பண்ணாலு மெசேஜ் பண்ற எப்போ பாத்தாலு கோயிலுக் போயிருந்தே கோயிலுக்கு போயிருந்தே கோயிலுக்கு போயிருந்தேன்தா சொல்லுவா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ஸும் அங்கிய இருப்பாங்க ஆனா அதுக்கு நடுவுல ஆயிரம் வாட்டி அவ ஹஸ்பன்ட்டுக்கு ஃபோன் பண்றதுக்கெல்லா ஃபோன் எடுத்திருப்பா ஸ்டேட்டஸ் போட்ருப்பா எல்லா பண்ணிருப்பா ஆனா மெசேஜ பாத்துருக்க மாட்டா அ நம்மள ஒரு அலட்சியமாதான நெனைக்கிறாங்க எதுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணு உங்களுக்கு எதுக்கு தேவஇல்லாம தினிஷாக்கா வீட்டுக்கு போம்போது அவுங்க மாமி மட்டு இருந்தாங்க
ம்
தினிஷா அக்கா ஒரு குடுமியு போட்டுட்டு அதுக்கு மேல நாம் போனேந்து பராமத்துல ஷாலையு தூக்கி போட்டுட்டு வந்து நான் நைட்டி தா போட்ருக்கே
அவியே இதுக்கு வரும்போது அப்டிதா வருவா அவ அடில் நைட்டியே நைட் ட்ரெஸ் வேல பரதா எந்தி போட்டுக்குட்டு
இருந்தாலு அப்போ வந்து கொண்ட போட்டாலு பின்னாடி தானே கொண்ட போட்டிருப்பாங்க அது கெட்டும் போது அழகா வா கோமாளி மாதிரி நின்ன
ம்முன்னு இருந்தாபாரு கா மத்த வடிவேலந்த மணி மணி கட்டிடுவ வரு வரு அதே மாரி
எல்லாரையு காம்ச்சி குடுத்துட்டே ஒங்க வீட்டுக்கு வரலானா நீதா போற வர வழியில இருந்தனா ஒங்க வீட்டுக்கு ஒருக்க வந்துட்டு போலா ஒன்னக் காம்ச்சு குடுக்குறது ஆ நீ எங்க வீடையு தாண்டி வர வேண்டியதாருக்
இதா ஆப்போசிட் டேரக்ஷன்லல்ல இருக்கு
ஆமா இவங்க வீடுல்லா இப்ப நா வர போ போற வர வழியிலதா இருக்குது இனிஷாக்கா வீடல்லா நா இது வரைக் எத்தன வாட்டி எப்பவுமே எங்க வீட்டுக்கு போம்போது தாண்டி தாண்டிதா போயிருப்பே நார்மல் ரோட் போம்போது ஆனா இது வரைக்கும் போனதுல்ல விஜிஸ்னாத வீடும் அப்படிதா அதுல இருந்து ஒரு டார்னிங் குல்ல போணும் அவ்ளதா
நா அதுக்கு அப்டிய ஆப்சைட் நா அந்த சைடு எதுவும் வரவே மாட்ட ஆடிக் ஒரு நாள் அமாவாசைக் ஒரு நாள் எதா தேவைக்கு நா அந்த சைடு வந்தா உண்டு
நா முன்னாடி இந்த ரூட் எனக் தெரியாது ஆனா இப்போ வந்து நா ஃபுள்ளா இப்டி வந்துப் போயிட்டு இருக்கனால தெரியு
அங்க வார்றதே இல்ல முன்னாடி அந்த ஹாஸ்பிட்லு ஒரு இ என் டி ஹாஸ்பட்டல் போம்போது அந்த ரூட் வருவே அடுத்தல்லா எதுக்குமே வரவே ஏன்ன டிரரெஸ் எடுக்க எதுக்குனால நாங்க எப்பவுமே இந்த ரூட்டு தா
இப்ப இப்ப வந்து எங்க வீட்டுக் போறதுக் வேண்டி வர்றதுனாலத எனக்கும் ஞாபகம் இருக்கு இல்ன்னா ஞாபகம் இருக்காது நிதிஷ்ணக்கா வீடும் போறவல்லதா இருக்கு ஆ ஒங்க நபீலக்கா வீடும் ஒரு ஷார்ட் கட் ரூட்டு் போனனோனா நபீலக்கா வீடு
பார்வதி புரல்லா தாண்டி சுத்தோம் நம்ம வந்து கூடுதலா எதாது போனாக் கூட
அல்லந்து வர்ற வழியில இந்து ஒரு ஜின்ன டேர்னிங் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோ மீட்டர் தா இருக்கும் ஒரு டேர்னிங்குள்ள போன இவங்க வீடெல்லாமே தினிஷாக்கா வீடும் ஒரு டேர்னிங் எண்ட் அந்த எண்ட்லதா அவ்ங்க வீடே இருக்கு அபிலக்கா வீடும் கொஞ்சோம்
எங்க வீட்டுக்குல்லா பி எஸ் சி படிக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் டைம் கொஞ்சோ குட்டில்லா வந்தாள்வா அங்க பழைய வீட்ல இருகும்போது
ஒங்க வீட்டுக்கு வர்லான் பாத்தா இந்த பக்கோ எதா கல்யாணம் பண்ட்டு வா அப்ப உ வீட்டுக்கு வரே நீ ஒரே அடியா அங்போய்ல கெடக்க நீ இந்த ரூட்டு கல்யாணம் பண்ணிட்டு வா வீட்டுக்கு போறவர வழில இருந்துச்சுன்னா நான் தா ஒரே ட்லந்து ஒரு அத்தத்து கல்யாணம் பண்ணிருக்கேளா நீயு ஒரு வேள இந்தப் பார்வதிப் புறோம் சும்மாங்கட அந்த மாரி ஏரியால்ல கல்யாணம் பண்ணனா ஓ வீட்டுக்கு வர்லா அப்ப எனக்கு ஈஸியா இருக்கும் வர்ற வழி தான
தங்கள் மேக்சிமம் நா கூட செய்யுனுதா
அங்க எங்க இப்ப பாத்துருக்கவ
ம் மேக்சிமம் இது தான் எனக்கு தோணுது
எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அப்டிதா தோணுது ஆனா என்ன டெஸ்டு உனக்கென்ன தெர்லன்னா ஒங்கிட்ட சொன்ன நா ஒரு வாட்டி ஒங்கம்மா வேண்டானு சொல்லுமே என்ன டெஸ் ச்சு வேண்ணாநடக்கலாமே எனக்கு என்னவோ மனசு நீ முன்னாடி சொன்னதெல்லாமே அதுதா ஒனக்கு அமையும் போலன் தோணுது தெரியல மேபி எது டெஸ்ட்டு நடக்கலா பாப்போ
அறா முன்னாடியில இந்தே அது வந்து ஒரு மாரி கறங்கிட்டே தா இருக்கு பத்தியா
அதனால தா எனக்கு ஒருவேள அது நடக்கு அப்டின்னு ஒரு இது இவ்ளோ பிரச்சன வந்தனால நடக் குந் தோணுது
நானு இந்த ப்ரச்சனைல வந்தப்ப நடக்கா இது இனி இந்த டாபிக் வராது அப்படின் நெனச்ச அடுத்து அவங்களுக்கு அலென்ஸ்லா அவுங்க பாட்டு அங்க பாத்துட்டு இருந்தப்போமு அதுக்கப்புற இத எல்ல பத்தி யோசிக்கவே இல்ல திரும்ப திடீர் ஒரு நாள்ச்சு அ இந்த காத்து திரும்ப இந்த பக்கம் வந்துருக்கு அது அவரே சொல்லியிருக்காரு ஜோசிகார்ரு என்ன பாத்தா ஆனா அங்க சு தி எப்டின் சொல்லிடுக்காரு எங்க பாத்தாலு அங்க சுத்தி இங்க சுத்தி அவளுக்கு இதுதா நடக்கும்
பாப்போம் இன்னு ஒரு ஒரு மாச ரெண்டு மாசத்துல தெரியு
என்னதோ தெரியல்ல கடவுளுக் வந்து எப்படியோ கடவுளே இந்த பிரச்சன ஒண்ணு வராம காப்பாத்துனார்னா போதும்ன்று
சுன்னா அதுக்கு பெறகு படுத்
என்னதாங் வேணு